ஹலோ வணக்கம்
வணக்கம் ப்ரோ நான் பேசுறது கேக்குதா ப்ரோ
ஆஹ் ஆஹ் நல்லா கேக்குது ஒன்னும் பிரச் ல்ல ஹ்ஹூம் நான் பேசுறது கேக்குதா கரெக்டா உம்
ஆ நல்லா கேட்குது ப்ரோ ப்ரோ உங்க கிட்ட கொஞ்சம் டவுட் கேட்கலான்னு இருக்கே டவுட்ன்றதோட இது வந்து இதுவந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட இந்த கேள்விய நான் கேட்கணும்னு இருந்தேன் சரிங்களா இப்போ வந்து நீங் உங்க பள்ளி பருவம் காலேஜ் பள்ளி காலேஜ் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிடிங்க சரிங்களா சோ முடிச்சுட்டு இ இப்ப நீங்க ஒரு ப்ரொபஷன்ல இருக்கிறீங்க
ஆமா ஆமா
சோ நீங்க ஸ்கூல் படிக்க சொல்ல இந்த இந்த வேலைக்கு தான் போகணும்னு அப்போ ஒரு ஐடியால இருந்துருப்பீங்க சரிங்களா
உஹம் உஹம் உஹம்
ஒரு ஆம்பிஷன் ஆம்பிஷன்னு சொல்லுவோல ஸ்கூல் படிக்க சொல்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கும் காலேஜ்ல அதுவா இருக்கும் இருக்கும் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் சோ நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஒர்க் ல இருப்பீங்க சோ நீங்க அந்த ஆம்பிஷன்ல தான் இருக்குறீங்களா இல்ல வேற ஆம்பிஷன்ல மாறிட்டீங்களா
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கனா அ போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அது மாரி டுவல்த் அப்டி தான் ‌இருந்தஜி டுவெல்த் படிக்கிற வரக் சரி டுவெல்த் முடிச்சோன காலேஜ் போற வரைக்குமே அந்த ஆம்பிசன் தான் இருந்துச்சு சரி போலீஸ் ஆகலாம் அப்டின்னு சொல்லி சொல்லியே ஊரே தெரிஞ்சு சரி காலேஜ் போன உடனே சரி ஓகே எல்லாம் இது பண்ணோனே ஒரு ஐ டி ஐடிக்கு போலாம் அப்டின்னு அப்டியே மாறுச்சு சோ ப்ரொஃபஷன் அப்டியே மாறிடுச்சு சரி நமக்கு இதெல்லாம் போலீசா இருந்தா நல்லா சுத்தணும் அலையணும் அப்டி இப்டினு பண்ணு ஐ டி யா இருந்தா ஏசில உக் உக்காந்து‌ வேலை‌ செய்யலாம் அப்டிங்குற ஒரு இது மாறுனுச்சு அ இப்ப பாத்தீங்கன்னா எ எதுமே ஆகல அப்டியே ஆப்போசீட்டா எல்லா நாமளே பண்ற மாரி ஒன்னு இது ஆயிச்சு அப்டி மாறிச்சு அதாவது சின்ன வயசுல கனவு வந்து கனவாவே புரிஞ்சு வச்சுக்காங்களேன் உண்மையா அந்த போலீஸ் ஆகனு சொன்னல்ல அந்த போலீஸ் ஆகணு சொன்னதுக்கு வந்து நான் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல நா வந்து முயற்சி பண்ணி தான் ஆயிருக்குமா தெரில ஆனா அது வந்து ஒரு கனவு வந்து கனவாவே போயிடேச்சுனு வச்சிக்கோங்களே நான் வந்து அதுக்கான எந்த ஒரு எஃபக்ட் போடவே இல்ல ஒரு வேளை போட்டிருந்தும் போலீஸ் ஆயிருப்பனோம்னு நினைத்து தெரியில ஏன்னா அது வந்து கனவு கண்டு இந்த மாரி ஆவோனு சொல்லி காலேஜ் போனா ஒரு கணவு வேறனு மார்னனோ பாத்தீங்கனா இது அது மேல கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை எவ்ளோ எக்ஸ எக்ஸாம் வந்துச்சு போலிஸ் எக்ஸாம் நிறைய வந்துச்சு ஆனா எதுக்குமே அந்த ஒரு இது அந்த பக்கமே போகாம விட்டோம்ன்னுவச்சுக்கோங்களே அதுவந்து கனவு கனவாவவேபோயிடுச்சு எந்த ஒரு எஃபக்ட் போடவே இல்ல இன்னொன்னு இந்த ஐடி போண்ண ஆரம்பிச்சு அது வந்து அது போனேன் ஒரு ஒரு வருஷம் வந்து ஒன்றரை வருஷம் வந்து ஒர்க் பண்ணேன் அவர் கணவுல வந்து அது மட்டும் தான் நிறவேற அது மாரி நல்லா போய் ஒர்க் பண்ண சோ அது எப்படி இருக்கு க கம்பெனி தா எப்படி இருக்கும் என்னா எல்லா கத்துக்கிட்டே கத்துக்கிட்டு சரி ஓகே நம்மளு இப்ப ஒண்ணே பண்ணலான்னு சொல்லி நாம வெளியே வந்துட்டோம் சோ எனக்கு வந்து எனக்கு இன்னமும் ஒரு கில்டிஃபீல் அதாவது உறு உறுத்திட்டே இருக்கும் என்னடா அந்த போலீஸ் நம்ம ட்ரை பண் இப்ப ஒவ்வருத்த ரோட்ல போலீஸ்பார்க்கும்பது கூட பாத்தீங்கன்னா சா நாமளும் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரஸ் போட்டு நின்றிருக்க வேண்டிய ஆளு பார்த்தீங்கன்னா நம்ப இப்படி மாறிட்டமே அப்படின்னு ஓ கில்டி ஃபீல் ஆகும் அது ஏன்னா இப்பதா தெரியுது போலீஸோட அந்த எப்படி சொல்றது அவங்களோட மரியாத போலீஸ்கனால போலீஸ்னால ஒரு கெத்து தானே சொல்ல போனா அவரு மரியாத சின்ன வீட் அதும் குடும்பத்திலயே பார்த்தீங்கன்னா ஏ அந்த பையன் போலீஸ்கார பையன் அப்படியே வந்து நம்ம குடும்பத்தையும் கொஞ்சம் அப்படியே இதா பார்ப்பாங்க அ கௌரவமா இருக்கும் நம்ப சொல்லும் போது வெளிய சொல்லு போலீசுனாலே கௌரவம் தான்னே சொல்ல போனா சோ அப்டிங்கும் போது அப்டி விட்டுட்டு மே அத வந்து அப்டி இப்ப வரைக்குமே நானு ரொம்ப கில்டியா பில் பண்றே இப்டினு ட்ரை பண்ணலாமா தா பட் ஆனா வந்து நா வந்து ஆ கண்ணாடி போட ஆரபிச்சிட்ட ஸ்பெக்ஸ் போட ஆரபிச்சிட்ட சோ அவங்க வந்து எங்கன்னா கண்ணாடி போட்டு இருந்த அலோட் இல்ல அப்டிங்க போது அன் ஃபிட் ஆயிட்ட சோ அப்டிங்கும் போது என்னால ட்ரை பண்ண முடியாது இதுக்கு மேல நா வந்து எது இது வந்து லசஸ் இது பன்ட்டு போனாலுமே கூட கண்டுபிடிச்சிருவாங்க சோ அது வந்து ஃபுல் மெடிக்கல் செக்க்ஷன் ஸ்டடு எடுக்கும்போது அந்த இது பண்ணதல்லா கண்டுபிடிச்சு ருவாங்க சோ அப்டிங்கும் போது செரி என்னால அது போ முடியல இப்போ வரைக்குமே ஆனா இப்ப ரொம்ப மனசு உறுத்திட்டே இருக்கும் பாக்கப போதெல்லாம்
ம் ஆனா என்னோட சஜஷன் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ நீங்க ட்ரை பண்றதுனா டிஎஸ்பி கூட ட்ரை பண்ணலா ப்ரோ
அப்டியா ஓ ஓ டேரக்ட்டா போ முடியுமா
எக்ஸாம் அந்த மாரி எழுதுனிங்கன்னா குரூப் ஒன் அந்த அப்படி எழுதுங்கோ அது கிளியர் பண்ணிடிங்கன்னா ஆ டி எஸ் பிய போனோம்னா ஏன்னா மேக்ஸ்சிமம் வந்து நா அகாடமில பாத்த வரைக்கும் டிஎஸ்பி பாஸ் ஆனவங்க எல்லாம் கண்ணாடி போட்டு இருக்கவங்களும் இருக்காங்க
அப்டியா ஓ ஓ ஓ
நானும் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்தா ஒரு டைம் ல ப்ரிப்பேர் பண்ணி குரூப் டூ மெயின்ஸ் வரைக்கும் போன
ம் ம்
ஒரு ஃபோர் மை ஃபோர் இயர்ஸ் பேக் அந்த மாதிரி கொரோனாக்கு அடுத்த பேட்ச் வந்தது அதெல்லா பண்ணோ ஆனா நா அங்க அகாடமில மத்த அகாடமில பாத்த வரைக்கும் என்னன்னா எனா நானுங கண்ணாடி தா போட்ருக்கே அதுல டி எஸ் பி அந்த அந்த மாதிரி கிளியர் பண்ணாங்க எல்லாம் கண்ணாடி போட்டிருக்க ஆளுங்களும் இருக்காங்க ஆனா அவங்க டியூட்டில ஜாயின் பண்ணி கண்ணாடி போட்டிருக்காங்கள அதுதா எனக்கு தெரில நம்ம அந்த அகாடமி பேனர்ல எல்லாம் இவங்க கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ போஸ்ட் லா போடுவாங்கல அதெல்லா பாத்திருக்க அதா என்னோட சஜஷன் சொன்ன ப்ரோ
ஓ ஓகே கே நீங்க சொன்னதுக்கு அப்ரம் தெரிது ஓகே ட்ரை பண்னி பாகுற நானு ஒகே ஒகே நீங்க அந்த மாரி உங்களுக்கு சின்ன வயசுல கனவு ஏதோ
ஆ எனக்கு வந்து கனவுன்றது இல்ல ப்ரோ ஆனா ஒரு ஒரு ஒரு அ அந்த எஜுகேஷன் இத தாண்ட சொல்லுங்க ஒரு ஒரு இது நா ட்ரை பண்ணியிருக்கே இப்ப நா ஸ்கூல் படிக்க சொல்ல எந்த எய்ம் இல்லாம தா இருந் ம சோ அந்த ஸ்கூல்லெல்லா முடிச் ச்சதுக்கப்புறோ ஒரு சி ஏ ஆகணு அப்பிடின்ட்டு ஒரு பசங்கள்லா இது பண்ணி உட்டாங்கோ ஒரு சி ஏ ஆகிரலா சி ஏ ஆகிரலா சி ஏ படிக்கலா அப்டின் ட்டு சோ அப்ப வந்து நாங்க படிக்க சொல்ல ஆ காலேஜ் ல நா அரியர வச்சுட்டே சோ அதனால வந்து என்னால ஆஹ் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்டின்டு ஒரு ஐடியாவுல இருந்தா ஆனா கிளியர் பண்ணிட்ட அந்த பைனல்செம்மே மொத் ததுமே கிளியர் பண்ணிட்டே அப்ப வந்து நா காம்படிேடிவ் எக்ஸாம் பிரிபர் காலேஜ் எல்லா கிளியர் பண்ணிட்ட பிறகு காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கலான்னு சொல்லிட்டு அப்பிடிதா இருந்தே சோ அதுக்கு நா யூப் இப்ப இது சென்ட்ரலு காம்படேட்டிவ் எக்ஸாம் போட்டே ஸ்டேட்டுக்கு போட்டே அந்த மாரில்லா போட்டு கடைசி யான ஸ்டேட் இதுல வந் து குரூப் டூ வரைக்கு நா போன அதா மெயின்ஸ் அதெல்லா ஆஹ் அது வரைக்கு வந்தே அதுக்கப்புற அந்த கட் ஆஃப்பு இது கம்மியாகி அதுக்கப்புறோ நா விட்டுட்டே ப்ரோ அதுக்கப்புறோ எனக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு என்னடா ரொம்ப இத்தன வருஷ ட்ரை பண்ணோ கெடைக்கலேயே அப்டின்னு சொல்லிட் டு இந்த ஃபீல்ட்ல வந்துட்டே ப்ரோ ஆனா ஆம்பிஷன் வந்து நா முயற்சி எடுத்தே எடுத்தது கெடைக்கில அந்த இதுதா நா சொல்லுவே ஆனா இதுல நா என்னோட எஃபர்ட் நா போட்டே இல்லேன்னு சொல்லல்ல ஆனா எனக்கும் மேல இ இன்னு தெறமையானவங்களு இருக் காங்கன்றது இந்த ஃபீல்ட்ல நா பாத்து தெரிஞ்சிகிட்டே
உண்மதா உண்மதா அதாவது அந்த காம்படேட்டிவ்ன்னா உம் சொல்லுங்க சொல்லுங்க உம்
காம்படேடிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கு நமபளுக்கு ரெண்டு ஸ்டேஜு வந்துச்சு நாங்க படிக்க சொல்ல எப்பமே ரெண்டு மூணு ஸ்டேஜு இருக்கும் ப்ரிலிம்னரி மெய்ன்ஸு ஆஹ் இன்டர்வியூ அப்டின்ட்டு சோ பிரிலிம்னரினு பாத் திங்கனா உங்களுக்கு வந்து ஓ எம் ஆர் அந்த மாரி ஷேடிங்தா இருக்கு ஷோ ஓ எம் ஆர் ஷேடிங் வந்து மேக்சிமம் வந்து யாரண்ணா போட்டாலு கிளியர் பண்ணிடலா அந்த கட் ஆஃப் ரேஞ்ஜுக்கு சொல்ற சோ எரநூறு கொஸ் டீன்ல நீங்க ஃப்ளூக்ல அது கரெக்டான ஆன்சர் போட்டாலுமே படிக்காதவங்க கூட கிளியர் பண்ணிறலா சோ அந்த மாரி லக்குல பண்றதுதா ஓ எம் ஆரு ஏன்னா மேக்சிமம் நாங்க பாத்த வரைக்கு படிச்ச பசங்க கிளியர் ஆகறாங்களோ இல்லையோ படிக்காத பசங்க கிளியர் ஆகி கூட நா கேள்விபட்டிருக்கே ஏன்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து இப்போ ஒரு கேள்வி கேக்கறாங்க நாலு ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷன் இருக்கு ஃபிப்த் ஆப்ஷன் விட்ருங்க ஃபிப்த் து வந்து எதுவும் இல்லை அந்த மாரிதா ஆப்ஷன் இருக்கு அதனால ஃபோர் ஆப்ஷன் கணக்கு வச் சிங்க அந்த ஃபோர் ஆப்ஷன் வந்து படிச்ச பசங்களுக்கு வந்து ஆ இதுவா அதுவா அந்த டவுட்டு இருக்கு சோ ஏவா ஏ வரும் சி வருமா பி வருமா ஏதோ அந்த ஃபிப்டி ஃபிப்டி அந்த ஆப்ஷன்ல தா இருப்பாங்க கான்பிடன்டா இருக்கறவங்க போட் ட்ருவாங்க அது வேற விஷ்ய ஓரளவுக்கு படிச்சவங்க என்னன்னா இ இதுவா அதுவா அப்டின்னுதா இருப்பாங்க நைட்டெல்லா கண்ணு முழிச்சி படிச்சவங்க ஏன்னா நானு அந்த மாரி ஸ்டேஜ் எல்லா இருந்தே சில பேர் வந்து படிக் கம்ல இருப்பாங்க அவ கிளியர் பண் ணுவா ஃப்ளோக்ல ஏதோ ஒன் ஆப்ஸ் ன் போட்டு கிளியர் பண்றுவா அப்புறம் வந்து ஓ எம் ஆர் இப்டி போயிடும் மெய்ன்ஸ் வந்து எப்டின்னா மேக்ஸிமம் வந்து நா ப ப்ரஸன்டேசன் நம்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு எஸ் ஏ எழுதுறோன்னா ஸ்கூல்ல வந் து ஹேண்ட் ரைட்டிங்கு ப்ரசன்டேஷன் இருந்தால நெறைய மார்க் போடுவாங்க இதுவே நம் ப்ப ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்குது பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சோம்னா அந்த அளவுக்கு மார்க்கு கிடைக்காது அப்புறம் நம்ம டீச்சர் கிட்ட என்ன டீச்சர் எந்த வ இதுக் இவ்ளோ கம்மியா போட்டுருக்கீங்க எனா எழுதி வச்சோன்னா நானும் எழுத்தி வச்சுருக்கன்னு சொன்னா கூட நீ இவம் பேப்ர காப்பி அடிச்சா அப்டின்னு வேற கேள்வி கேப்பாங்க அந்த மாதிரி வந்து ப்ரசன்டேஷன் நம்ம எப்டி பண்றோமோ அதுக்கு ஏத்த மாரிதா நம்ம மார்க் போடுவாங்க இதுலயுமே மேக்சிமம் வந்து நாங்க பார்த்த வரைக்கும் இன்ஸ்டடியூட்ல கரெக்ட் பண்ணது வந்து அப்படிதா கரெக்ட் பண்ணாங்க சோ நாங்க மெயின் சப்ரிப் பேர் பண்ண சொல்ல அதிகமா நாலேஜ் கெயின் பண்ணவங்க அந்த மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆ அந்த என் சி ஆர் டி அதெல்லா படிச்சவங்க இன்னு கொஞ்ச கெயின் பண்ணாங்க ஸ்டேட் புக்கோட சென்ட்ரல் புக் படி சவங்க இன்னு கொஞ்சோ கெயின் பண்ணாங்க சோ நம்ம வந்து என்னன் னா இன்னு கொஞ்சோ நம்ப எஃபோட் போட்டோம்னா இன்னு கொஞ்சோ அந்த மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நா சொல்வே நம்ப எஜுகேஸன் சிஸ்டம் எல்லா கரெக்டா தா இருக்கு பட் ஆனா வந்து நா பாத் வரைக்கு இது என்னோட ஒபீனியன் தா சொல்றே யாரையு கெற சொல்ற மாரி இல்ல இது வந்து சென்ட்ரல்ல வந்து இன்னு நெறைய போஷன்சு அதெல்லா இருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம புக்ல ஒரு பத்து லெசன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இருவது இருவத்தஞ்சு லெசன் இருக்கு சோ அந்த இருவது இருவத்திஞ்சு லெச இருந்தாலுமே அதுவே டெப்தா இருக்கு சோ நம்மளுக்கு வந்து மேலோட்டமா இருந்தாலு கூட நம்மளுக்கு அந்த டீச்சிங்கு அது ஓரளவுக்கு இப்டி அப்டி இருந்தா கூட நம்மளுக்கு நம்மளோட அவங்களுக்கு வந்து கொஞ்ச டெப்த்தாவு இருக்கு அவங்கோ நாலேஜும் நல்லா கெயின் பண்ணிதா வெச்சிருப்பாங்க
உம் ஹும் ஹும்
பனா சொல்லணும்னா நா பாக்க சொல்ல மெயின் ஸ் எக்ஸாம்ல ரெண்டு எக்ஸாம் வந்துச்சு ஒண்ணு வந்து அஹ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்துச்சு இன்னொன்னு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அந்த மாரி வந்துச்சு சார் சாரி ஜென்ரல் தமிழ் வந்தது சு சோ ஒரு பைய வந்து இந்த மாரி வந்து சி பி எஸ் சி அந்த இதுல இருந்து வந்தா அந்த பைய வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து பக்காவா மார்க் எடுத்துடுவா சோ அவ வந்து நூறுக்குன்னா என்பது என்பத்தஞ்சு அந்த மாரி எடுத்துருவா ஆனா வந்து அவன் ஹிந்தி ஸ்டூடெண்ட் நால அவ வந்து தமிழ்ல வந்து ரொம்ப வீக்கு அந்த தமிழ் மட்டுதா உக்காந்து போடு ஆனா வந்து நம்ம தமிழ்ல ஸ்ட்ராங்கு அந்த தமிழ் ஜெனரல் தமிழ்ல பாத்தோம்னா நூத்துக்கு நாப்பது எடுத்தாலே போது சோ அது வந்து நம்ம அதிகமா மார்க் எடுக்கணும்னு அவசியோ இல்ல ஜென்ரல் சயின்ஸ்ல தா நம்ம அதிகமா மார்க் எடுக்கணு அதிக ஐ மீன் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஜென்ரல்லு தமிழ்ல வந்து ஜஸ்ட் பாஸு நூத்துக்கு நாப்பது எடுத்தா போதும் அந்த மாறி வந்து ஈஸி ஸ்டெப்பு தா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணாங்க ஆனா நம்ம வந்து கஷ்டமான ஸ்டேஜல தா நம்ப ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணோ சோ அதனால வந்து நம்ப இந்த மாதிரி கொஞ்சம் நம்ப இறங்கி படிச்சோம்னா நம்ப ஓரளவுக்கு நம்ப எஃபர்ட் போட்டோம்னா நம்பளும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நம்ப கோல சக்சஸ் பண்ணலாம் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இன்னொரு கால் வருது நா கொஞ்ச நேரம் கழிச்சு பேஸ்
ஆ ஓகே ஓகே ஓகே பாருங்க ம் தேங்க்யூ